கா வணக்கம்கா
கம் பா நல்லா இருக் கீங்களா
நல்லா இருக்காங்க நல்லா இருக்றீங்களா
நல்லா இருக்கேன்ப்பா
உம் சாப்பிட்டாச்சுங்களா
சாப்டேன் நீங்க
ஆஹ் நான் சாப்டாச்சு நான் இப்பதான் சாப்டேன் என்ன ஸ் ஃபெஷல் இன்
இன்னைக்கு ஃப்ரைடே ஸ்பெஷல்லு தோசையும் கல்லபோட்ட சட்னி
கல்லக்கொட்டை சட்னி நைட்ல கல்லக்கொட்டை சட்னி சாப்பிட்டா ஜுரணம் ஆவாதுக்கா
நாங்கள் ஜீர்ணம் பண்ணிப்போங்க எது சாப்பிட்டாலும் ஜீர்ணம் பண்ணிப்போம்
அப்டிய நா எல்லா நைட்ல கல்லக்கொட்டை சட்னி பா சாப்பிட்டா மேல நெஞ்சு கரிக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு இது இருக்கு ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்க சொல்லுறது டிஃபரெண்ட் ஆயட்டுதுக்கு அது சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் காம்பினேஷன கல்லக்ககொட்டை சட்னியும் இதுக்கு
அதுக்கு தாங்க அதே செஞ்சு சாப்பிடறது எங்க வீட்ல அது என்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு தோசை எக்ஸ்ட்ரா கூட சாப்பிடறாங்க
ஆ
இல்லைன்னா கஷ்டங்க
ஓகே ஓகே அக்கா எல்லா பசங்க எல்லா ஸ்கூல்லு போயிட்டு வந்துடாங்களக்கா
ஆஹ் பாப்பா போயிட்டு வன்டா தம்பி காலேஜ் படிச்சிட்டு இருக்கான்
ஆஹ் ஆஹ்
ஆஹ் பாப்பாவும் ஆஹ
பாப்பா எத்தனாவது படிக்கிறாங்க
பாப்பா ஒன்பதாவது படிக்கிறாங்க
ஆஹ் அங்கே பக்கமே ஸ்கூலுங்களா
உம் பக்கத்துல தாங்க இருக்கு ஸ்கூல்லு
ஓகே ஓகே தம்பி வந்து சேலத்துல என்ன கோர்ஸ் படிக்கிறாருங்க
ஏ எம் இ கோர்ஸ்ன்னு ஒண்ணுங்க
என்னங்க புதுசா இருக்கு
புதுசுதான் இந்த கோர்ஸ் புதுசு தான் நெறைய பேருக்கு இத பத்தி தெரியறது இல்ல
அப்டிங்களா இல்ல நானே இப்பதான் புதுசா கேள்விப்படுறேன் ஏ எம் இ சொல்லிட்டு
இது வந்து ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் மட்டுதாங்க ஆனா நம்ம ட்ரைனிங் கோர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ்ன்றதுனால நெறைய பேரு சேர்த்த மாட்டோங்க எக்ஸ்ட் ஒரு டிகிரியும் குடுக்குறாங்க உங்களுக்கு அது பி எஸ் சி வேணுமா பி ஏ வ வேணுமா அப்டினு பி க் கமா வேணுமா பி பி ஏ வேணுமா எந்த டிகிரினாலும் நம்ம சூஸ் பண்ணி ஆ
ஓகேங்கா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த சொன்னீங்கள ஏ எம் இ ங்களா அதோட ஃபுல் பார்ம் என்னங்க அது ஏ எம் இ னா என்னது எதுக் காக படிக்கிறாங்க
அதான் சொல்றேன் சொல்றேன் அதாவது ஏர்கிராப்ட் மெயின்டனன்ஸ் இன்ஜினியரிங்
ஏ எம் இ ஆர் க்ராஃப்ட் மெயின்டன ஸிஜே ஓகே அது என்ன க்வாலிஃப கேஷ் வேணு அது சேர்ரதுக்கு அந்த கோர்ஸ் சே
அ ட்வெல்த்து பயோ மேக்ஸ் பயாலஜி இருந்தா போதும் மேக்ஸ் பயாலஜி இல்லன்னா கூட கம்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் கண்டிப்பா இருக்கணு
மேக்ஸ் கண்டிப்பா இருக்கனு ஓகே ஓகே இப்பதுல பாத்தீங்கனா இந்த ரெண்டு குரூப் மேக்ஸ் பயாலஜி இல்லனா மேக் ஸ் கம்ப்யூட்டர் சைன்ஸு அ ப்யூர் சயின்ஸு அந்த மாரியல்லா படுச்சா அது எடுக்க முடியாதுங்ளா
அ இல்லைங்க மேக்ஸ் கம்பல்சரி இருக்கணுன் சொல்லியிருக்காங்க
கம்பல்சரி இருக்குனுங்ளா ஓகே ஓகே அதிக மார்க்கு எதாவ்து மார்க்கு இத்தன எவ்வளோ பர்சன்டேஜ் வேணுன் சொல்ட்டு எதாவ்து இருக்குங்ளா மார்க்கெல்லா
அப்டியெல்லா இல்லைங்க அதாவ்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருந்தா போதுன் சொல்லிருக் காங்க
ஃபார்டி ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாஸ் ஆனா ஓகே எல்ஜிபிள் ஒகே ஒகே சேலத்துல க்குங்களா வேற எங்க எங்கல்லா இந்த கோர்ஸ் அங்க வேற எங்க எங்க இருக்குங்க இந்த கோர்ஸ் எல்லா
அதாவ்து இது வந்துட்டு பெங்களூர்ல இருக்குன்னு இங்க சொன்னாங்க பட் தமிழ்நாட்டுல நம்ம பாத்தோன்னா கோயம்புத்தூருங்க சேலம்ங்க வேலூர் சென்னை இந்த நாலு எடத்துல நாலே காலேஜில மட்டுந்தா இந்த கோர்ஸ் இருக்கு
இந்த கோர்ஸ் இருக்குங்களா மொத்தமே நாம பத் நீங்க சொல்றத பாத்தீங்கனா தமிழ்நாட்டுல மொத் தொ நாலு எடத்துல தா இருக்குங்ளா
நாலு எடத்துல தா இருக்கு அதுவு ஒரு வருஷத் துக்கு நூறு பேர் மட்டுந்தா அ துல எலிஜிபிள் அதாவ்து நூறு பேர் நூறு சீட்டு மட்டுந்தா அது கெடை க்கு
அப்போ இத முடுச்சுட்டு எந்த மாரி வேலைக்கெல்லா அவுங்க எடுப்பாங்க
அதாவ்து எந்த மாரி வேலைக்கெல்லால்ல ஒரே ஒரு வேல ‌மட்டுந்தா இப்போ ஆ ஏரோப் ப்ளேன் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆச்சுல்லயா அந்த ஆக்சிடென்ட் ஆவும்போது நெறைய ஃபால்டு சொல்வாங்க அதாவ்து அதுல பாருங்க இதுல பாருங்க ட்ரைவர் மேல தப்புருக்கு ஆனா ஆக்சுவலா என்னன்னா அந்த ஃப்ளைட்டு லேண்ட் ஆகும்போது அதுக்கு முன்னாடியே இந்த ஏ எம் இ படிச்சவங்க வந்துட்டு தா எல்லாமே கரெக்டா இருக்கான் செக் பண்ணுவாங்க
லேண்ட் ஆகும் போதுங்கலா
ஆஹ் ஸ்டார்ட் பண்ண போகும்போது
ஸ்டார்ட் பண்ண போதுங்களா ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகாதுக்கு முன்னே அவுங்க வந்து செக் பண்ணி அனுப்ப போவாங்க
இவுங்க செக் பண்ணி இவுங்க சைன் பண்ணி குடுக்கணும் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு ஆமா இவுங்க சயின்ஸ் பண்ணி கொடுத்த பின்னாடி தான் பைலட் வந்துட்டு பிளைட் எடுப்பாங்க அந்த இடத்துல இவுங்களோட சைன்
நானு ஆஹ்
சரிங்களா
ஓகே ஓகேங்க புரியுதுங்க இதெல்லாம் இப்பதான் நான் கேள்வியே பாடுறேன் நானு இந்த கோர்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்ட்டு இப்பதான் நான் கேள்விப்படுறேன் நெறைய பேருக்கு இது ஒருஅவேர்னஸ் தெரியாம இருக்கு இது என்ன என் இது இந்த மாதிரி கோர்ஸ் இருக்குன்றதே நீங்க புதுசா சொல்லி நான் கேள்விப்படுறேன் இப்ப இது இதுக்கு வந்து இன்டர்வியூ எங்க வேலைக்கு போகனும்னா எங்க போய் ஜாயின் பண்ணனும் இப்போ கோர்ஸ் காலேஜ்ஜுனு நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டுல மொத்தம் நாலு காலேஜ் தான் இருக்குன்னு சொல்றீங்க சரிங்களா இப்ப இதை படிச்சு முடிச்சு ட்டு வேலை வந்து எங்க எந்த இடத்துல இதுக்கு வந்து ஜாப் எங்க கிடைக்கும் எங்க இதுக்கு இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுவாங்க ஏதாவது தெரியுங்களா
அப்டி எல்லாம் இல்லைங்க இப்ப வந்துட்டு ஆஹ் ஸ்டார்டிங்கில இவுங்களுக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை ட்ரைனிங் இருக்கு அந்தந்த ஏர்போர்ட்டில் போடுவாங்க வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மாசம் ட்ரெயினிங் இருக்கு மூணு வருஷத் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து ட்ரெயினிங் தான் அந்த ட்ரெயினிங் எங்கன்னா லோக்கல் இப்போ நம்ம பி ஏட் படிக்கும்போது அந்த ஸ்கூலுக்கு ட்ரைனிங் பிரிச்சு அனுப்புவாங்க இல்லையா டீச்சர்ஸ்ஸு அது மாதிரி இவுங்கள வந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க
ஏர் போட்டுக்கு
ஆமாங்கா
ஓகே
அங்கே அசிஸ்டன்ண்டாக மாதிரி ஒர்க் பண்ண சொல்லுவாங்க ஃபஸ்ட் பேஸிகிக்கு
ஓகே ஓகே
ட்ரையனிங்க முடிச்ச உடனே அவங்களே வேலைக்கு எடுத்துப்பாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளேஸ்மெண்ட்டுங்க
பிளேஸ்மெண்ட் இதுக்கெல்லாம் சேலரி எவ்வளோ கிடைக்குங்க என்ன ஏர்போர்ட் பாத்தீங்கா ஒரு தண்ணி பாட்டில வாங்கினா கூட இருநூறு ரூபா முன்னூறு ரூபா போயுடும் அந்த மாரி காஸ்ட்டு வைப்பாங்க இப்போ அந்த மாரி இடத்துல நம்ம ஒர்க் பண்ணோனா அதுக்கு நல்ல சேலரி இருக்கணும் இல்லைங்களா
ஆமாங்க அதாவது இது நீங்கள் முடிச்சுட்டு அப் அப்டியே நீங்கள் போய் சேர்தா இருந்தால் ஸ்டார்ட்டிங் சேலரி அவங்க சொன்னது ஃபார்ட்டி தௌசண்டுங்க அந்த ஃபார்ட்டி தௌசண்ல இருந்து மாசம் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை இன்கிரிமெண்ட் கொடுத்துட்டே போவாங்க
ஓகே ஓகே
காலேஜ் முடிச்சவுடனே வேல குடுத்துதான் அனுப்புவாங்க
இது நல்லா இருக்குங்களே சொல்லுங்க
ஆனால் இவங்க இப்போ விசாரிச்ச பின்னாடி என் பையன் சொன்னது அம்மா மினிமம் ஸ்டார்ட்டிங் சேலரி இருபது தாம்மா சொல்லியிருக்காங்க அதுக்கு மேல நம்மளா ஆறு மாசத்துக்கு அப்புறம் எஸ்பீரியன்ஸோடு போகணுமா அது இல்லாமல் நீ எடுத்த உடனே நீ ஒன் லேக் ஒன் ஒன் அண்டு ஆப் லேக் நீங்க ஒரு ல லட்சம் ஒன்றறை லட்ச நீங்க வாங்குறது இருந்தா அதுக்குன்னு ஒரு வருஷத்துக்கு மூணு முறை ரெண்டு முறை மாடல் எக்ஸாம் நடக்குது
ஓகே
அந்த மாடல் எக்ஸாம நீங்க அட்டன் பண்ணிட்டே வரணும் வருஷத்துக்கு மூணு மாடல் எக்ஸாம் வருதுன்னா அந்த மூணு மாடல் எக்ஸாமில்ல ஒரு நாலு அஞ்சு மாடல் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணி வச்சீங்கன்னா போதும் உங்களுக்கு டேரக்டா ஒன்றரை லட்ச ரூபாய் சேலரி
அப்டிங்களா பரவாயில்லைங்கே
தம்பி இது வரைக்கும் ஒரு மாடல் எக்ஸாம் ஏழுதி இருக்காங்க அதுலயும் போயிடுச்சுங்க ரெண்டு மார்கல போயிடு சிங்கா
ஆஹ
இன்னும் மாடல் எக்ஸாம் அடுத்த எக்ஸாம் இந்த மண்டே இருக்கு டியூஸ்டே இருக்குங்க
ஓகே ஓகேங்க
அதுக்கு போவாங்க சென்னைக்கு
சென்னை போறாங்களா
இருந்து சென்னையில தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்ட்ர் இருக்கு
ஆஹ் ஓகே
பஸ்ட் செமஸ்டர் ஒரு எக்ஜாம் எழுதுனாங்க இப்ப செகேன்டு சோமஸ்டர்ல ஒரு எக்ஸாம் எழுத போறாங்க அதை நீங்க படிச்சு முடிச்சூட்டு கூட ஏதி ட்ட இருக்கலாம்
சிட்டியா இருக்கலாம்
ஏழுதிட்டே இருந்துட்டு நீங்க எப்போ நீங்க பாஸ் பண்றீங்களோ உங்களுக்கு டேரக்டா நீங்க ஒன்ற லட்ச ரூபாய் சேல்ரி நீங்க எந்த ஏர்போட்ல வேணாலும் போய் ஜாய்ன் பண்ணிக்கலாம்
அப்ப நீங்க பிளைட்லயே சுத்துவீங்கன்னு சொல்லுங்க
இல்லைங்க எங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா இல்லைங்க காசு கேப்பாங்க அவனுக்கே அங்க குடுப்பாங்களா இல்லையான்னு தெரியலீங்க ஒண்ணு
அப்டிங்
அவுங்க மாடல் எக் எக்ஸாம் பாஸ் பண்ணா வேணா நீங்க சொல்லுங்க நீங்க சொன்ன மாரி எல்லாம் நடக்கும்
உம் அப்ப கூடிய சீக்கிரம் பிளைட்டே ஒண்ணு வாங்கிடுவீங்க வாங்க வாங்கிலாம்
என்னங்க
அப்ப கூடிய சீக்ரம் பிளைட் ஒன்னு வாங்கிடுவீங்க பிரச்
கண்டிப்பாங்க ஃப்ளைட்டு் வாங்குற அளவுக்கு இருக்குமோ இல்லையோ தெரியலைங்க
அப்டிங்களா
ஆமாங்க
சரி நல்லா எழுத சொல்லுங்க நல்லா எக்ஸாம் பண்ண சொல்லுங்க
சரிங்க
ஆஹ அதை பத்தி கொஞ்சம் மறுபடியும் நான் கேக்குறேன் எனக்கு ஏன்னா மத்தவங்களுக்கு இந்த கோர்ஸ் எல்லாம் இந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு நறைய பேர் கொண்டு போய் சேர்க்கலாங்க தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க இன்னைங்க நான் புதுசா இப்போ அதை உங்ககிட்ட பேசுனதுனால எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அதை பத்தி இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குன்னு சொல்லி இப்ப உங்ககிட்ட பேசும்போது எனக்கு தெரியுதுங்க
ஆமாங்க
நான் கண்டிப்பா நறைய பேர் கிட்ட சொல்றேங்க
கண்டிப்பா சொல்லுங்க
சரிங்க அது வேக்கன்சி எல்லாம் நல்லாவே இருக்குங்களா அதுக்கு
இருக்குங்க வேக்கன்சி இருக்கு அதாவது நூறு சீட்ருக்கு கொஞ்சம் இது பத்தினா அவேர்னஸ் யாருக்குமே இல்லை இது வந்துட்டு இது தெரியாதனால தான் காலேஜலேந்தே எங்களுக்கு கால் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு அப்பயும் எங்களுக்கு இது வேண்டா போய் பாத்தா உள்ள அந்த மாடல் எக்ஸாம் எழுதுறது ரொம்ப கஷ் டம் அப்படி அப்படின்னாங்க ஆனா என் பையன் ஒரு எக்ஸாம் பண்ணி ரெண்டு மார்க்ல போனது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது பரவாயில்லையே இவன் படிக்காம போயிட்டு ஓரளவுக்கு எழுதியிருக்கானா இவன் படிச்சா ஓரளவுக்கு பாஸ் பண்ணிலாம் நீ கொஞ்சம் படிச்சு இந்த மாடல் ச்சா மட்டும் இது பண்ணுங்க பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்குள்ள ஏதாவது ஒரு நாலு மாடல் எக்ஸாம் அஞ்சு எக்ஸாம் முடிச்சிட்டாங்கன்னா
ஓகே நீ
அவங்க வந்துட்டு அதுக்கு போலாங்க
சரி சரிங்க இதுக்கு இப்ப இந்த ஜாப்புக்கெல்லாம் ஆபீஸ் ஹெட் ஆபீஸ் எங்க இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ஜினியரிங் முடிக்கணும்ம்னா எச் சி எல் டி சி எஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிங்க இருக்கு இல்லைங்களா நம்ம அந்த மாதிரி கம்பெனில போய் நம்ம அட்டன் பண்ணறோம் இப்போ நீங்க சொல்ற கோர்ஸ் ஏ எம் இ அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அவங்க வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாங்க இல்லையா வேலைக்காக அப்போ அ அந்த மாதிரி கம்பெனிஸ் ஏதாவது தெரியுங்களா
தெரியுங்க அதாவது தெரியும் தெரியும் என்னன்னா ஏர் இந்தியா ஹ இண்டிகோ இந்த ஏர் ர்லைன்ஸ் கம்பெனிங்கலாம் இருக்கு இல்லையா நிறைய எனக்கு தெரிஞ்சிருந்த இண்டிகோ கம்பெனி அதுதாங்க
இந்த மாதிரி அவுங்க அவுங்களே தான் டேரக்டா இதுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க அவுங்களே தான்
ஆமாங்க இப்ப இவுங்க படிக்கிறது கூட ஏரோ பிளேனுக்கு மட்டும் கிடையாது
ஆ எலிகாப்டர்கும் சேத்துங்களா ஓகே ஓ
ரெண்டுத்துக்கும் சேர்த்துதாங்க படிப்பாங்க நீங்க ஏரோப்பிளேன பத் தி அதோட இதுலயும் நீங்க போய் சேரலாம் ஹெலிகாப்டருக்கும் போய் சேரலாம்
அப்படிய அவங்க இன்ன ஒரு ச்சு முடிச்ட்டு கடைசியா ஆறு மாசம் டிரைனிங் எடுக்கும் போது ஏரோ பிளைன் ஓட்டுற மாதிரி இருந்தாங்கனா போட்டோ எடுத்து போடலாங்க
இல்லைங்க இப்பயே எங்க கிட்ட இருக்குங்க அவங்க காலேஜ்ல இது ஏன் வெறும் நாலு காலேஜல மட்டும் இருக்குன்னா இது அப்ரூவல் அந்த நாலு காலேஜுக்கு மட் டும் தான் கிடைச்சிருக்கு என்ன ரீசன்னா அங்க டிரைனிங்காக ஒரு ஏரோ ப்ளேனும் ஹெலிகாப்டரும் கண்டிப்பா இருக்கணும் ஆமாங்க எங்க இது வந்துட்டு எங்களுக்கு காமிச்சுதாங்க நாங்க அதுல சேர்ந்தோம்
அப்டிங்ளா ஏரோப்ளேன் பக்த்துல நிக்கவச்சி காம்ச்சதுனாலதான் சேர்ந்தீங்களா
ஆமாங்க குட்டி குட்டிஸாதா இருக்கு அதோட பார்ட்ஸ் கல்லா கூட்டிட்டு போய்ட்டு எங்கள அவன காலேஜ் சேக்கும் போதே அதோட பார்ட்ஸ் எல்லாத்தைமே கூட்டிட்டு போய் லேப்ல காமிச்சாங்க நாங்க இத பத்திதா சொல்லி குடுக்க போறோ இவுங்க பாக்கற வேல இதுதா இவுங்க படி கிற வேல இதுதா அப்டின்ட்டு பேரண்ட்ஸ்க்கு அவுங்க க்ளாஸ் எடுத்தாங்க
ஓகேங்க ஓகேங்க செரிங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்கட்ட பேசனதுல இத இன்னை நெறைய விஷ்யம் தெரிஞ்சுகன அத பத்தீங்க
செரிங்க நன்றிங்க நன்றிங்க வச்சுருங்க
கம்
சரிங்க நன்றிங்க